தோழி கேக்குதா
ஹலோ கேக்குதுமா கேக்குது தோழி என்ன பண்றீங்க
ம் எப்டி இருக்கீங்க இப்பதா சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா என்ன பண்ணுறீங்க
சாப்ட்டோ நாங்களு சாப் ஒக்காந்து இருக்கே அ அ ம் என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கி மீன்
மீனு மீனு ஒகே மீன்கொழம்பு ஃப்ரையா
ஆமா மீன் கொழம்பு ஃபிரை ரசம்
ம்
நீங்க சாப்டீங்களா
நாங்க பிரிஞ்சு பண்ணே பிரிஞ்சி பிரிஞ்சி பிரிஞ்சி சாதம் பிரிஞ்சி ஃபிரைட் ரைஸ் மாரி பிரிஞ்சி சாதம் அ பண்ணிட்டு உளுந்தபருப்பு போட்டு மோர் கொழம்பு செஞ்சே ஒய் ஒயிட் ரைஸ் கொஞ்சோ செஞ்ஜே ம் ம்
மோர்க் கொழம்பா
ஆமா ஆமா மோர் கொழம்பு செஞ்சிருக்கிங்ளா மோர் கொழம்புல்லா
அதெல்லா செஞ்சதுல்லயே
ம் டிஃப்ரெண்டா செய்ங்க செஞ்சிங்ன்னா பசங்க சாப்டுவாங்க அது மோர் கொழும்பு ஒன்னு பெரிய விஷயோல்லா கெடையாது கல்லப் பருப்பு இருக்குல கல்ல பருச கொஞ்சோ ஊற வச்சின்னோ நம்மளுக்கு எவ்ளோ தேவப்படுதோ ஒரு ஒரு சின்ன கப்பு சின்ன கப்பு ஃபுல்லா ஊற வச்சிக்கனோ ஊற வச்சிட்டு ஊறுனதுக்கு அப்றமா எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல கல்லப்பருப்பு சீரகோ அ இஞ்சி இஞ்சி கொஞ்சோ இஞ்சி கொஞ்சோ பூண்டு நெறைய போடக்கூடாது கொஞ்சோ இஞ்சி கொஞ்சோ பூண்டு போட்டு நல்லா ஃபைனா அரிச்சிக்கனோ அரிச்சிக்கிட்டு அப்றமா வந்து அ வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லா போட்டு நம்ம வதப்போல அந்த மாரி வதக்கிக்கணு வதக்கி ட்டே இருக்கு போது வதக்கி முடிஞ்சதுக்கு அப்றமா இந்த பேஸ்ட் அரச்சி ஊத்தனு ஊத்தி ட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி நல்லா அந்த ஸ்மெல்லு போற அளவுக்கு பச்ச வாச போற அளவுக்கு நல்லா நல்லா நல்லா கொதிக்கனு ம் ம்
ஆ
இதுக்கு வந்து நம்ப மஞ்ச மஞ்சத்தூள் மட்டுந்தா யூஸ் பண்ணோ மெளகாத்தூளு அதெல்லா போடக்கூடாது ஆமா மஞ்சாத்தூளு உப்பு ஆமா மெளகா நம்ப போறதுனால அது வந்து போடக்கூடாது போடாம எங்களுக்கோ ஒய்ட்டா ரைஸ் செய்றா மாரி லைட்டா கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே நல்லா அந்த பச்ச வாசன போறவருக்கு நல்லா கொதிச்ச ஒன்ன கொஞ்சோ நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சாலு கொஞ்சோ சுண்டிடுல்ல அந்த டைம்ல என்ன பண்ணோ வாசன அந்த பச்ச வா நல்லா போய்ருச்சுன்னா இந்த மோர் வந்து ஒரு மிக்சில போட்டு அரச்சு ஒரு சுத்து சுத்தி எத்துக்குனு இப்ப அப்டியே ஊத்தினிங்கன்னா அப்டியே திப்பு திப்பா அ தயிர் வந்து அப்டியே ஊத்துனா அப்டியே திட்டு திட்டா தெரியுல அங்கங்க
ஆமா ஆமா ஆம்
அந்த மாரி இல்லாம மிக்சி ஜார்ல உட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு சுத்து ஒரே சுத்து சுத்தி எடுத்துன்னு சுத்தனா அப்டி எல்லாமே அது இது மாரி ஆய்டு நல்லா ஈவனா ஆய்டு அது அப்றோ எடுத்து ஆறுனதுக்கு அப் அது முடிச்சதுக்கு அப்றமா ஸ்டவ் ஆஃப் பண்ணின்னோ ஆஃப் பண்ணிட்டு இந்த தயிர வந்து ஹீட்ல ஊத்தக்கூடாது இத இது செஞ்சு முடிச்சு ஆஃப் பண்ணிறோல்ல பச்ச வாசன போக முடிஞ்சதுக்கு அப்றமா ஆஃப் பண்ணின்னு ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து ஊத்தின்னு ஊத்திட்டு நல்லா கலந்து உட் டுனு தண்ணி கொஞ்சோ வேணுன்னா இன்னோ கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வேணு அப்டின்னா தண்ணி கொஞ்சோ ஊத்துனோ அப்டி இல்ல இதுவரைக்கு போதுனா அப்டியே விட்டுன்னு உட்டுட்டு கொத்தமல்லி லைட்டா போட்டு விட்டுன்னு அது அப்றோமா நம்ம வட செய்றோல உளுத்த வட செய்றோல
ஆ
அ உடுத்த வட செய்றோல்ல அத எடுத்து இது சின்ன பவுல்ல தயிர் ஊத்திட்டு இங் இந்த வட எத்து அதுல போட்டுட்டு சர்வ் பண்ணி சாப்ட்டா சம்மையா இருக்கு
ஓ சாப்ட போற டைமிங்ல அந்த வடய எடுத்து அந்த மோரதுல போட்டு சாப்பண்ணுமோ
ஆமா மோர்ல போட்டு வெச்சு சாப்பண்ணு நல்லா இருக்கோ
அது செரி இந்த ஹோட்டல்லேலா தயிரு வட குடுக்குறாங்களா அந்த மாதிரி
ஆ அந்த மாதிரி
ஆ
தயிராவு சாப்புல்லா தைர் வடையாவு சாப்புல்லாம்
குடி இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு செஞ்சி குடுத்தாங்க ஒரே ஒரு நாள் சாப் இருக்கே ஆனா வந்து நா செஞ்சது கடையாது ஆ பக்கத்துல இருப்பாங்கள்ல அது பழகுறவங்க அவ இருக்குல அதுய ஊத்தி சாப்ட்டு பாருங்க அப்டின் சொல்ட்டு ஒரு நாள் குடுத்தாங்க ரொம்ப நாளாச்சு ஆனா சொல்றது நாங்க இப்ப வேற வீடு மாறிட் ஆ ப இருந்தப்போ அவுங்க குடுத்தாங்க நல்லா இருந்துச்சா நானு இங்க பண்ண எத் தயிரு அந்த வட அந்த இது சாப்புல்ல மோர் கொழம்பு மட்டு குடுத்தாங்க
அத்தா அத்த அத்த அதா மோர் கொழம்பு மட்டு ஆமா ம் இன்னோ வட போட்டா இன்னு சூப்பரா இருக்கு வடையு சேத்து வடையு சேத்து போட்டு சாப்ட்டா நல்லா ஊதி அதுலயே ஊறி அத சாப்ட்டாதா நல்லா ம் ம் எங்க மீன் கொழம்பு வெச்சிங்களா மீன் ஃபிரை வெச்சு
எப்டி இது நம்ம வீட்ல ஒரு ஊத்தவங்க அந்த தயிரா இல்ல பாக்கெட் தயிரா அந்த மாதிரியா
எதுல நம்ம வீட்ல செஞ்ச தயிரே நல்லாதா இருக்கு சூப்ரா இருகு நம்ம வீட்ல ஆமா ம் வீட்ல செஞ்ச தயிர் நல்ல தா இருக்கு எந்த தயிரு இருந்தாலு ஒண்ணு பிரச்சனல்ல
ஆ ஆனா
சும்மா ஒரு அடி ஆமா சும்மா ஒரு அடி அடிச்சு போட்டுணு அது ஏ அடிக்கிறோண்ணா இது அப்டியே இப்ப அப்டியே தயிர ஊத்தனா அப்டியே அ பொட்டு பொட்டா நி்க்கு அங்க அங்க
ஆமா ஆமா ஆமா
ஆ இது ஒரு அடி அடிச்சா அப்டி நல்லா இருக்கு அது அப்டி எல்லாத்துலயு ஈவனா கல உந்துரு அது அதனால தா சொல்றது வேர ஒண்ணு இல்ல ம்
நாளைக்கு நா அதையு ட்ரை பண்ணி பாக்கறே
சின்னப்பாம்புகி சின்ன தம்பி சாப்ட்டாப்பலையா ஆ
சாப்டு இந்தோ வெளாடுது
அ ஆ பசங்களா நெறைய இருக்காங்களா விளையாறுதுக்கு அவ்ங்குளுக்கு
பக்கத்துல இருக்காங்க பசங்க அவங்களோட சேந்து வெளாடு
அ ஆ ஆ சேர் சேரி சேரி
அங்க அ பசங்கல்லா நல்லா இருக்காங்களா
ஆ ரோட்ல வெளையாடிட்டு இருக்காங்க பசங்க ம்
ம் செரி செரி இங்கதான இருக்காங்க நீங்க போயிருக்கீங்களா அங்க
எங்க
நீங்க அங்க போயிருக்கீங்களா பசங்க இங்க வந்திருக்காங்களானு கேட்டே
இல்ல இல்ல எங்களுக்கு தா பசங்க கெடையாதே பசக இல்ல இன்னு பூல இன்னு பூல இன்னும் போல மார்னிங் ஈவினிங் தா போனு ஈவினிங் இப்போ கால் பண்ணாங்க வரலயா வரலயா அத்த கேட்டாங்க வரமா ஹாஸ்பிடல் போனியான்னு கேட்டாங்க போயிட்டு வந்தே அப்டினே ம் ஆ பரவால்ல பரவால்லங்க
ஆ கொஞ்சொ ரெஸ்ட்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதா ஒடம்புக்கு கொஞ்சோ இதா இருக்
கால் பண்ணிட்டு அப்ரோ கொஞ்ச நேரோ தூங்கி எழுந்துட்டு ஈவினிங்கா போலா கொஞ்ச நேரோ இருந்துட்டு அப்பரோ நைட்டு ஒரு ஒம்போது பத்து மணிக்கா வருவோ ம் ம் ம் ஞாயிட்டுகெழம தா அதோட போக முடியாது அப்றம்னா ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க காலேஜ் பனுவாங்க ம் ஆனா எல்லாருக்கு டியூட்டி கரெக்டா இருக்கு
ஆ ஆமா ஆமா
ஆ ஆ கூப்பறாங்க இந்த சொந்தே பஸ்ட்டு உ ம் இப்பதா எழுதுனாங்க பிளஸ் டூ எழுதுனாங்க அப்ரோ காலேஜ் தேட்னாங்க
என்ன ப என்ன படிக்க போறாங்க
அ பி பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸு
கம்ப்யூட்டர் சயின்சா
ஆமா ஏ ஐ தா படிக்கிறா மாரி ஐடியா இருந்தாங்க அவுங்க அக்கா க்காங்க அவுங்க அக்கா காலேஜ்ல என்ன பண்ணாங்க மேடம் பாத்துட்டு இல்ல இல்ல அதெல்லா கொஞ்சொ டஃபா இருக்கூ உங்களால மேனேஜ் பண்ண முடியாது அதனால நீங்க படிச்சதே படிங்க அப்பறமா கூட சைட்ல படிச்சுக்கலா ஒண்ணும் பிரச்சனல்ல அப்டின்னு அவுங்கள ஒரு ஒரு ஒரு கொள பண்ட்டாங்க அவுங்கள அப்புறமா மனசு மாரி அவுங்க டேட்டா சயின்ஸ் எடுக்குது பதிலா கம்ப்யூட்டர் டேட்டா சயி கம்ப்யூட்டரு இந்த சயின்ஸே எடுத்தாங்க செரி அப்டின்ட்டு ம் அவுங்க மேம்ல்லா அவுங்க அக்கா படிக்கிறதுனால ஆ அதனால இந்த அம்மா ரொம்ப பெட் ஆயிட்டாங்க அந்த அம்மா ம்
ஆ இது நல்லதுதா அந்த அந்த பிள்ளைங்கள ஏன்னா அவுங்க வந்து கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு அந்த மாரி படிக்கிறது நல்ல விஷயந்தான
ஆமா அவுங்ளே ரொம்ப பெட்டு ஆமா அவுங்ள விட இவுங்க இன்னு நல்லா படி ப்பாங்க அதனால மிஸ்ஸின்லா ஒரே அவுங்க க்ளாஸ்னா க்ளாஸ்ல நல்லா மார்க் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பாங்க அவுங்கள விட இவுங்கன்னூ நல்லா ப்பாங்க அதனால என்னா பண்ணாங்க வேண வேணா நீங்க நல்லா படிக்கிற பசங்கள எதுக்கு வேஸ் பண்றீங்க காசல்லா இல்லாதப்பட்டவங்க கம்முன்னு இருங்க நா சொல்றா மாரி செய்ங்க அப்படின் ட்டு நல்லா கேர் எடுத்து சொன்னாங்க மிஸ்ங்கலா ம் ம் ம் அவுங்க அம்மா கூட வர்ல நா தா போன அப்ப அதுக்கு போனதுக்கு க்கே அவுங்க மேம்ல்லா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னா எல்லா அத்த பெட் டா நீங்களா ஒரே அத்த கூட்டிட்டு வந்ட் ட்டீங்க அப்டின்னிந்தாங்க ஒரே ஆமாங்க அத்த பெட்டு தா அப்டின்னு ரொம்ப சந்தோஷ சொல்றாங்க அத்ந கூட வரீங்களே அப்டின் ட்டு அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க
என் பையனை சேக்கும்போது அப்டிதா நாங்க கொண்டு விட போணமா விட போணப்போ நாங்க ஃபேமிலியா போனோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் போனோ அவுங்க மேம் கேட்டாங்க ஏன்னா இவ்ளோ பேரு எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா மட்டுந்தா வந்திருக்காங்க விட்றதுக்கு நீங்க என்ன உங்க ஃபேம்லில என்னடா ஒனக்கு மட்டு இவ்ளோ பேர் வந்திருக்காங்க அப்டின்னு கேட்டா என்னால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புள்ளைங்க காலேஜ் போம்போது நம்ம ஆறுதல் தானே நா இவ்ளோ தூரொ போ இவ்ளோ தூரொ தள்ளி படிக்கிறாங்க அப்டிங்கற நம்ம கொண்டே விட்டுட்டு இப்ப எல்லா அவுங்களா தன்னால போய்க்கிறாங்க தன்னால வந்துக்குறாங்க
ம்
இப்ப நீங்க அங்கேய தங்னாலா அங்கேயே காலேஜ் சேத்துட்டீங்க அததானே
ஆமா ஆமா ரொம்ப தூரொல்லா இல்ல கொஞ்சோ ஒரு ஒரு ஒரு முக்கா மண் நேரொ ட்ராவல் பண்ணுவாங்க ம் முடிச்சிட்டு ஆமா வந்துருவங்க நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க
அ வீட்டுக்கே வந்துருவாங்க
இங்க கொஞ்ச கிட்ட இருக்கறனால பரவால்ல இத விட இன்னு லாங்லா போய் படிக்கிறாங்க பசங்க என்ன பண்றது கொஞ்சொ வச வசதி இல்லாததுனால நம்ப இன்னு மேல் கொண்டு படிக்கி வைக்க முடியில இதுவே படிச்சாவே போது பசங்க அப்டின்ட்டுதா கம்முனு இருப்போ ம் எங்க வீட்ல பசங்க எல்லாமே நல்லா படிக்கிறா பசங்கதா
படிக்கிற பசங்க படிக்கிற பசங்கள வந்து கண்டிப்பா நம்ம படிக்க வைக்கணுந்தா என்னா பண்றது நம்பளோட சூழ்நிலையு சரி இல்லாம இருக்கே என்னா செய்யறது
கே அப்டின்டு கஷ்டமா இருக்கு எங்ளுக்கு என்னா பண்றது இன்னொன்தா எங்க மாமா பொண்ணு நா ஓ செம்ம மார்க்கெட்டுக்கா ஆந்ரால இருந்துட்டு ஆயிர ஆயிர மார்க அவங்களா ஆயிரத்துக்கு ஆயிரத்தி தொலா ஏதோ கம்மி மார்க்ல ரெண்டு மார்க் கம்மி மார்க் எடுத்துர்க்கா அது ஸ்டேட் போர்டு வந்திருக்கா சென்ட்ரல்டு போர்டு வந்துர்க்கா நல்ல மார்க் பஸ் படிக்கிறாங்க ஆசையா இருக்கு பசங்க பாக்கத்துக்கே நம்புளுக்குல்லா என்ன பண்றது து வருமான இல்ல அப்பம்மா அப்பா அம்மா கெடையாது அப்பா மட்டும்தான்றாங்க என்ன பண்றது ஒன்னு புரில இவங்கல்லா வச்சு
அ
கடவுளு ஒண்ணு குடுத்தா ஒன்னு குடுக்க மாட்டேன்றாங்க தேங்யூ சார்
கடவுள எல்லாமே நம்ளுக் குடுத்து நம்ம கடவுள மறந்துறுவோல்ல அதனால
கண்டிப்பா கண்டிப்பா ம் என்னா பன்றது ஹலோ
ஆ நம்ளோட நிமிடங்கள் முடிந்து விட்டது இன்னொரு அ இணையத்தில் சந்திப்போ
ஹலோ
கேக்குதா செரி